அ சொல்
ம்ம் சொல்லுடி
ம்
அப்ப டெய்லியு உங்கள்க்கு ஆய் ஐநூருவா குடு பம்மா உ மாமியாக்கு
என்னஞ்சு அந்த ப்ளைக்கி தானா லூஸ்மோஸன் போய்கிட்டே இருக்கு
ஏன்த என்னாச்சு நீ என்னத்த சாப்ட்ட
நானா நா என்ன சாப்ட்டே நறுபடி ஆந்துஷ் என்னன்னே தெர்லே நா என்ன சாப்ட்டேன்னா ஜூஸ் குடிச்சே மாங்கா சாப்ட்டே
மாங்கா சாப்புல்லாமா ஃபீட் பண்றியா என்ன புள்ளைக்கி
ம் அதனாலயோ
மாங்கா சாப்ட கூடாதுல்ல
ம் இந்த புள்ள மாங்கா அதே போடு போட்டுக்குட்ருக்கு
எய்யோ புள்ளைக்கி மாங்கா இப்ல்லா குடுக்காதடி
எங்கஞ்ச உடுது இந்தபுள்ள எல்லாத்தையு கேட்டுக்கிட்டே இருந்து
வேற எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாரி வாங்கி குடுறீ நட்ஸ்ஸு அது மாரி ட்டேட் ஸ்ஸலா
ம் ம் அதா சோரே போட மாட்டேங்கிறாய்ங்க இதுல சோத்துக்கே வழிய கானோ இதுல அந்த ஃபுருட்ஸ்சு இந்த ஃபுருட்ஸ்சு வாங்கிகுடு நீ சொல்லிட்டு இருக்க நாலா கஞ்சு ஊத்துறதே வீ பெ பெருசா இருக்குது எனக்
ம் ம் அதா டெய்லி ஆய்ரூவா சம்பாறிக்கிறாரு அப்பறோ என்ன
ஏ ஆயரூவா இல்லஞ்ச ஒரு எட்நூரூவா தான்ஞ்ச வரு வெளில அப்டி
இப்ப நீதான ஆயரூவான்ன
தண்டாக்கு சொல்லிக்கிட்டு திரியுற சேரி நம்மளு அப்டியே சொல்லுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக் எட்நூறுவா வரு இல்லனா
ரெ ரெண் நாளைக் கு மூண் நாளைக்கு ஒரு வாட்டி எரநூறுாவாய்கு பிள்ளை ஏதா பழோ ஏதாது வாங்கி குடுக்கலால்ல
ஆ அ அது எங்கஞ்ச திங்கிது நானே திங்கிறே அது திங்கவே மாட்டுது கொஞ்சோ கூட பாத்துட்டு நீ தானே
ஏய் இல்ல காலையில நீ சாப்பாடு குடுப்பல்ல பாப்பாக்கு காலையில என்ன சாப்பாடு குடுப்ப அது மாரி குடுக்காம ஃப்ரூட்ஸ் உ இது இருக்குல ஆப்பிள் இருக்குல்ல
ம்
ஆப்பில்லு ஒரு பத்து நிமிஷ அது மாரி வே ஒரு எட்டு நிமிஷோ மூணு நிமிஷோ நல்லா வேகவை
ஏ கலிஞ்ச குண்டி இங்க வா கலிஞ்ச குண்டி எங்க போயிட்டு இருக்கு பாரு அடுத்த வீட்டுக்கு ச்சே வா அவ வெளக்குமாத்தால அடிச்சுவுட்ருவாலே கருமோ
என்னது
வெளக்குமாத்தால அடிச்சு உட்ருக்காக
யா
ஆமா இவ இவ ஆய் இருந்துட்டு நீ அவுங்க வீட்டுக்கு போவியா தழுவ கூட இல்ல சேரி இருக்கும்ன்ட்டு நானு உன்ன கேட்ருக்க அங்க ஓடிக்கிட்ற அவுங்க வீட்டுக்கு
பக்கத்து வீட்லையா
ம் ம் அவுளுங்க ரொம்ப சுத்தோ பாப்பாளுங்க
ம் ம்
ம் அங்கே போயிட்ருக்கு
இந்த ஆப்பிள வேக வச்சு குடு வேக வச்சு இந்த தோல்லா சீவிட்டு ஹலோ ஹலோ ஹலோ